வணக்கம் தோழி
ம் நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
ம் எல்லாரு சௌக்கியோ அங்க வீட்ல எல்லாரு சௌக் கேமா ம் செரிங்க தோழி ம் பைய நல்லா இருக்கான் டியூசன் போயிர்க்கான் தோழி உங்களுக்கு எத்தன பசங்க என்ன பண்றாங்க
எனக்கு ரெண்டு பசங்க அவ்ங்களு டியூஷன் தா போயிர்க்காங்க
அப்பிடிங்களா சேரிங்க தோழி சேரிங்க செரி நம்ம இன்னெக்கி எதாவுது ஒரு யூஸ்ஃபுல்லான டாப் வெய்ட் பத்தி பேசுவோமா ம் செரிங்க தோழி ஆ உங்களுக்கு எதாவ்து இருக்கா இல்ல நானே சொல்லட்டுமா எதாது
பேசுங்க
ம் செரிங்க தோழி இப்ப நம்ம நவ அ உணவு முறைகள் இருக்குல்ல தோழி
ஆமா
அது நம்ம டெய்லி சாப்புட்றோ அந்த சாப்பால்ல அதுல சத்தான உணவுகளு இருக்கு அல்லது கெட்ட கொழுப்புள்ள சாப்பாடுகள் அந்த மாரியு இருக்கு பத் த்தீங்கனா நீங்க என்ன எடுத்துப்பீங்க அப் தி தினந்தோறும் பாத்தீங்கன்னா உங்க அன்றாட வாழ்க்கெய்ல அப்பிடிங்கறத நீங்களு சொல்லுங்க நானு சொல்ற
ஆ அது வந்து நா வந்து நார்மலா இட்லி தோச அந்த மாரிதா நைட்ல அதிகபட் ச்சோ நைட்ல இட்லி தோச சப்பாத்தி
ஆ
இது மூணுதா காலையில வந்து அதிகமா தோச இட் லி சப்பாத்தி அந்த மாரி போட மாட்டே காலையில வாரத்துல ஒரு நாள் பூரி
ம்
ஒரு நாளைக்கு ரவா உப்மா அந்த மாரி செய்வே இல்லனா ராகி சேமியால அந்த புட்டு மாதிரி அவிப் போல
ஆமா ஆமா தோழி
அது மாதிரி அவிச்சு தேங்கா போட் டு ஜு இது சக்கர போடுவே பிள்ளைங்களுக்கு வந்து சக்கர பிடிக்க மாட்டேங்குது அதுனால ஜீனி போட்டு குடுப்பே
ஓ ஹோ
அ அந்த மாதிரி குடுப்பே அப்றோ வந்து நா வந்து சத்து மாவு நா வீட்லியே ரெடி பண்ணி வச்சிருக்கே
ஓ
கம்பு கேவர் அப்றோ இந்த அ இன்னொரு எதோ செல்லு வாங்ளே அந்த பயிர் வகை அ பயிர் வகைகள் எல்லாமே சிறுதானியங்கள் எல்லாமே போட்டு சோயா சோளம் அந்த மாதிரி நறையா என்னென்ன அந்த இது எல்லா இருக்குதோ அது எல்லாமே போட்டு மில்லுலகுடுத்து நா அடிச்சு வச்சிருக்கே அதோட அரிசியு கொஞ்சோ போட்டுப்பே ரொம்ப இல்ல கொஞ்சமா அரிசி போட்டுப்பே ஏன்னா தோச எதுவு ஊத் த்துன்னா வராது இது மட்டு போட்டோம்னா ஒரு மாதிரி கலியாட்டோ வராது
அ அ ஆமா தோழி ஆமா தோழி இல்ல நீங்க சொன்னது கரெக்ட்டு தா வந்து ம் ம்
அப்டி இல்லன்னா நம்ம இட்லி மாவு இல்லன்னா தோச மாவு ஒருகரண்டி அதுல்லா கலந்துக்லா
ம் நா அப்டிதா தோழிபண்ணுவே அந்த பத பாத்திங்ன்னா நானு அப்டித்தா பண்ணுவே பாத்திங்ன்னா இதெல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அரச்சா அந்த தோச சுட்ரப்ப அந்த மொருவலாவவு வராது குண்டாவு ஒரு மாரி பிசு பிசுா அங்கங்க ஓட் ஓட்டையா இருக்கு பாத்திங்கன்னா அ அதனால நானு என்ன பண்ணிருவனா தோச உளுத்த மாவு அரச்சிருப்போ அல்லது இட்லி மாவு எடுத்து கொஞ்சோ தண்ணி கலந்து இதோட என்ன பண்ணிடுவோ கொஞ்சோ உப்பு சேத்து பாத்திங்கன்னா கலந்து வச்சுட்டு அதுக்கப்றமாதா ஊத்துனதா அந்த தோச தோசவந்து ரவுண்டா மொருகலாவு வரு பாத்திங்கன்னா
ஆமா அதுக்காக நா அந்த மாதிரி பண்ணிக்கிறது அதோட வந்து அதை மட் டு நம்ம சும்மா கலந்து ஊத்துனாலு பிள்ளைகளுக்கு கஞ்சியா காச்சி குடிச்சோம்னா அதுவு குடிக்க மாட்டாங்க கூழு மாதிரி காட்சி குடுக்கலா அப்டின்னா அது புடிக்காது ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எப்டி குடுக்கணுமோ அப்டி குடுத்தா தானே அதுங்களு சாப் புட்றாங்க அ களியா குடுத்தா இப்போ நம்மல்லா களியா சாப்புட்லா ஆனா பிள்ளைங்களுக்கு அது புடிக்காது கூழா சாப்புட் அதுவு பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதுக்காக நா என்ன பண்ண றதுனா மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு வெங்காயோ கருவேப்பில புதினா புதினா கூட அதிகமா போட மாட்டே கொத்தமல்லிஅ வெங்காயோ பச் பச்சமொளகாய் இந்த மாதிரி கொஞ்சோ போட்டு நெய்ல வதக்கிப்பே வதக்கிட்டு அந்த மாவுல கொட்டி அ கலந்து விட்டு அதுக்கு வந்து தொவையல் பாத்திங்க அப்டின்னா புதினா சட்னியோ இல்ல கருவேப்பில சட்னி இல்லன்னா பெரண்டை அந்த மாதிரி அந்த மாதிரி தொவையல் பண்ணி அத தொட்டுக்க குடுத்தோம்னா என் பைய பசங்க சாப்டுவாங்க
சூப்பர் சூப்பர் தோழி சூப்பர் தோழி இப்ப இப்ப நா நீங்க சொல்ற அந்த மெத்தடே தா நானும் வந்து பாலோ பண்ணணுன் பாத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவன்னா ஒரு நாளைக்கு கேழ்வரகு கொழுக்கட்டையா பண்ணி குடுப்பே சில நேரோ புட்டா அவுச்சு குடுத்துருவே ஆ ஆனா டெய்லியும் பாத்தீங்கன்னா முட் ட்ட இருக்குல்ல ஆ நாட்டுக்கோழி முட்ட கெடைச்சா ம் வாங்கி குடுப் அப்டி இல்லைன்னா அந்த கடைகள்ல விக்குதுல்லையா பிராய்லர் கோழி முட்ட அத வாங்கி வந்து டெய்லி முட்ட குடுத்துருவே ஆ சுண்டல இருக்கு இல்லையா நவதானிய சுண்டல் ஒரு நாள் செய்வே
ம்
பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நா வந்து வாழப்பூ இருக்கு நம்ம கொள்ளையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழப்பூ இருந்தது பறின்னு பறிச்சு முருங்ககீரைய அது தையும் சேத்து கல்ல பருப்பெல்லா ஊற வச்சு ஆ வட மாரி தட்டி குடுத்தே ம்
ஏன்னா நம்ம நார்மலா பருப்பு வட செய்யறதுக்கு இந்த முருங்கக்கீரையும் வாழப் பூவும் போட்டம்னா அது ஒரு வாசமாவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒடம்புக்கு தெம்பாவும் இருக்கும் நம்ம வாழைப்பூ ஆக்கி குடுத்தோ அப்டின்னா அத சாப்பிட மாட்டாங்க
கண்டிப்பா
ஆ நீங்க சொல்றது கரெக்ட் தா
ஆ இன்னைக்கு அதனால நா ஆ இன்னைக்கு நா வந்து அததா செஞ்சு குடுத்தே நேத்தி வந்து சுண்டல் பண்ணி குடுத்தனா அதனால டெய்லி சுண்டலே குடுத்தா கொழந்தைங்களுக்கு போரடிக்கும் பாருங்க அதனால சரின்னுட்டு இன்னைக்கு வந்து நா வந்து இந்த வட செஞ்சு குடுத்து ஆ ஏ பையே வந்து செல நேர நெனைச்சிட்டா தேநீர் குடிப்பா இல்லனா குடிக்க மாட் டான் அதனால அவனுக்காக இன்னைக்கு என்ன பண்ணா கொஞ்சமா ஆலிக்ஸு போட்டு குடுத்தே அவன் அதையும் விரும்பி சாப்பிட மாட்டா ஏதாவது கொஞ்சமா எப்டியாவது பால கொஞ்சோ உள்ள சேக்கணுமே அப்டிங்கறதுக்காக ஆர்லிக்ஸ் போட்டு குடுத்தே கொஞ்சமா குடிச்சுட்டு அவன் வந்து டியூஷன் கலம்பி போயிட்டா வந்து இப்ப நின்னுன்னுமே நைட்டுக்கு வந்து என்ன செய்யலா அப்டின்னு ஒரு யோசன இருந்தது ஆ டெய்லி இட்லி தோச இட்லி தோச அப்டின்னு போர் அடிச்சு ச்சு இன்னைக்கு இடியாப்ப சுடுவோமா அப்டின்னு நெனச்சே நா வந்து இடியா ப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரிசி மாவுலதா பண்றேந்தோழி வந்து கேழ்வரகு மாவுல்லா சரியாயடுச்சு அதனால அரிசி மாவுலதா நா பண்றே
ஆ அரிசிமாவு அரைச்சு வச்சிருக்கீங்களா நீங்களே வச்சிருக்கீங்களா இல்ல கடையில வாங்கிப்பீங்களா
இல்ல இல்ல நா மெக்ஸிமம் அரைச்சி வச்சுப்பந் தோழி அப்டி தீந்து போயிடுச்சுன்னா ஒரு அம் எமர்ஜென்சிக்காக கடையில வாங்கிக்கிறதும் உண்டு
ஆ அரச்சுன்னா நீங்க வந்து இந்த வாங்கி இந்த ஒரு மாதிரி அரச்சு வருத்தலா வப்பாங்களே அந்த மாதிரியா இல்ல நார்மலா கொஞ்ச நேரோ ஊற வச்சு கழுவி காய வச்சு அதுக்கப்றோ வெள்ள அரச்சு வந்து நம்ம பதம் பாத்து மாவு கிண்டுவாங்க அந்த மாதிரியா
ம் நீங்க ரெண்டாவதா சொன்னீங்கள அந்த முறைய தா நா வந்து செய்வே வ தோழி வந்து
எங்க வீட்லயும் அதுதா ஏன்னா அப்போ வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கம் போதெல்லா ஆள் வச்சு இடிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க வருப்பாங்க அது ஏ அப்டின்னா வண்டு பிடிக்காது ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்டிங்கறதுனால ஆனா இப் ப்ப பாத்தீங்க அப்டின்னா அந்தக்கெல்லா நம்மளுக்கு ஆள் தேவப்படுது என் டைமும் இல்ல அப்டிங்கற பச்ச பட்சத்துல நம்ம வந்து இந்த இவ்வளவு கம்மியான இதுக்கு கூலியே ரெண்டு ஹலோ
ஓ ஆ கேக்குது தோழி சொல்லுங்க தோழி ஆ கேக்குது எனக்கு தெளிவா கேக்குது ஆ
ஆ அதா அந்த மாதிரி அவ் ஆ அது மாரி நம்ம ஆள் கூலி குடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்ருக்கது எதுக்கு இது நம்மளே நம்ம மொட்ட மாடியில காய வச்சு ஆ கொ நல்ல நல்லா கொஞ்ச நேர அலசிட்டு நம்ம மாரேஸ் த்துன அரிசி தானே நம்ம அதிகபட்ச நம்ம இடியாப்பத்துக்கு போட்றோ
நீங்களு அது தானா நாங்களு அப்டிதா ரேசன் அரிசிய மட்டுமே பச்ச அரிசிய வாங்கி ஒரு அஞ்சு கிலோ வாங்கி கி அதுலதா நாங்களு செய்றது தோழி வந்து
அது வந்து நம்ம கைப்படாம வச்சுருந்தோம்னா அதுவுமே வண்டு புடிக்காது செல பேர் பு வண்டு வச்சுருது புழு வச்சுருதுங்கிறாங்க ஆனா நம்ம அதுக்கு ஒரு தனியாக ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டோ அப்டின்னா நம்ம அதனால ஒரு கரண்ட்டியோ இல்ல ஏதோ ஒரு பிடிக்குவள மாதிரி நா புடிக்கொவள மாரி போட்டு வச்சுப்பே அதுலேருந்து நம்ம அளவு அளவும் தெரியு நம்மளுக்கு கைய வச்சு நம்ம எடுக்க வேண்டியதில்லல்ல அதுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கு கெடவும் கெடாது பூச்சியெல்லா புடிக்காது அப்டியே இருக்கும் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு மேலே மூடி வச்ட்டோம்னா அப்படியே இருக்கு
இப்போ பரவாயில்ல தோழி ‌நா
அது அதனால நியூஸ் பேப்பர் போட்டு மேலே மூடி வாலி போட்டு மூடி வச்சுருவ ஆனா அந்த மாதிரிதா பண்ணுவ ஆனாக் என்ன கொஞ்ச பக்குவம் மாறுனாலு கொஞ்ச மாறி களியாட்ட வந்துரு நம்ம கரெக்டான அந்த வெ து வெது சூடுப்ல நெக சூடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சூட்ல தா அந்த மாவு கின்ற மாரி இருக்
ம் அப்டித்தா தோழி வந்து நா வந்து பாத்தீங்கன்னா சொ வே வே நம்ம கை தொடுற பக்குவ இருக்கு பாருங்க அந்த வெந்நீர வந்து உப்பு கலந்து வந்து ம் கொதிக்க வச் சு லைட்டா எடுத்து வச்சுக்கிறது மாவுல வந்து தண்ணிய ஊட்டி பெசஞ்சி து கொஞ்சமா அந்த ஒட் டாம பிது பிதுக்கு வர்ணுங்கதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெ ஊத்தி ப்ப தோழி இல்லன்னா நெய்யி ஊத்திக்கறது ஆ ஆ நல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நெய்யி உ ஒட்டாம வரும் பிளஸ் வந்து நெய் ஊத்துனீங்கன்னா அந்த வாசன வந்து நல்லாருக்கும் பாக்க அந்த அரோமான்னு சொல்லுவோ இல்லையா அந்த மனமு நல்லாருக்கு புதுவித டேஸ்ட்டா இருக்கு கொழந்தைங்களு கொஞ்ச இது எப்போது நம்ம இடியாப்ப வந்து ஒரு மாரி சப்புன்னு இருக்கும் அதுக்கு சயி ச என்ன சொல்லுவோ துணையா சைடிஸா கொடுக்குற பாருங்க அதுதா வந்து அதோட டேஸ்ட்ட எடுத்து குடுக்கு இல்ல அதனால பாத்தீங்கன்னா நெய்யி ஊத்தி பெசஞ்சி செய்வ பாத்தீங்கன்னா தோழி அது கொஞ்ச வாசனையாவு இருக்கு பையனனு சாப்
ஆ நா அது மாதிரி ஊத்துறதுல்ல ஆனா நம்ம இடியாப்ப சுட போது அந்த ஒரல்ல வந்து எண்ணெ தடவிப்பே அது பண்ணுவ நா ஏன்னா அதுல ஒட்டாம வரணு அப்டிங்கிறதுக்காக அது மாரி நீங்க இடியாப்பத்துக்கு வந்து ஓலத்தட் டு வச்சிருக்கீங்களா இல்ல சில பேரு இட்லி பானையில ஊத்துவாங்க
நா இட்லி பானையிலேயே ஊத்திடுவே தோழி பாத்தீங்கன்னா வந்து
வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா எல்லாமே ஜாயிண்ட் ஆயிறாதா
ஆ ஜாயின்ட் தா ஆவு அவசரத்துக்கு என்ன பண்றது அதுதா வந்து ஈஸியா இருக்கு வந்து அம்மாலா செய்றப்ப நீங்க சொல்ற மாரி ம் இட்லி மாரிதா இருக்கும் பா ஆமா அப்டிதான் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்றீங்கல அந்த ஓலப்பெட்டி அதுல போ செ ஞ்சா பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வரு ஆனா அதுக்கான நேரோ ஆ அதுக்கான நேரோ ப த்த மாட்டேங்குது நாம ஒரே ஆளா அத செய்யறதுனால தோழி வந்து பாத்தீங்கன்னா அ எ அங்கோ செய்யணுனு ஆச தா வந்து ஆனா அதுக்கான நேரமோ டைய்மோ நம்மளுக்கு வந்து அமையமாட் டிக்குது நாம்ளே செஞ்சுட்ருக்க வேண்டியதா இருக்கா எல்லா வேலையு அதுவே அப்டி போய்டுது தோழி வந்து இதுவே நீங்க பாத்தீங்கன் வெச்சிக்கிங்ளே இந்த இடியாப் போ நம்ம சாதமா சாப்பிறத விட கொஞ்ச வெங்காயமு ம் எண்ண ஊத்தி வெங்காயோ மஞ்சத்தூளு உப்பு போட்டுட்டு முட்டய ஒடச்சி ஊத்தி
ம்
க்கிட்டு அதுல அந்த இடியாப்பத்த உதுத்து உட்டு பாருங்ளே தோழி அது ஒரு புது வித்தியாசமாருக்கு ம் அது வந்து நா வந்து இது வந்து ஒரு நிகழ்ச்சியில தா பாத்தே செஞ்சிருந்தாங்க நல்லா இருந்தது பாத்தீங்கன்னா அதனால செரின் நா செஞ்சு பாத்தே நல்லாதா இருந்தது தோழி வந்து அதுக்கு கொஞ்சோ காரஞ்சரமா எதாது வெச்சு சாப்டோனு வெச்சுங்ளே டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு நீங்க வேணா அத டரை பண்ணி பாருங்க அந்த ம் போட்டு கிங்ளா தாராளமா வந்து போட்டுக்கலா தோழி வந்து
ஆ சேரி சேரி அது மாரி எ ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கியோ எப்பயோ போனப்ப ஒரு தடவ செஞ்சு குடுத்த மாரி ஞாபகோ இருக்கு நீங்க சொன்ன மாத்ரிதா ஞாபகோ இருக்கு
அ அ
நல்லா நெய் வாசமா இருந்துச்சு கடுகு வெங்காயோ சின்ன வெங்காயம் போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறே
ஆ நா வந்து பெரிய வெங்காயோ போட்ருந்தாங்க அதது
ஆ சின்ன வெங்காயோ போட்டு செஞ்சு குடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது நா நம்ம ட்ரை பண்ணி பாக்குறே நா ஒரு நாளைக்கி இடியாப்போ நா அடி க்கடி செய்வே ஏனா என்னட்ட எனக்கு வந்து இந்த இடியாப்போ புழியிறது ரொம்ப புடிக்கு
அ
ஆ அத இல்லாம எனக்கு நா ஓலத்தட்டு தா வெச்சுருக்கே இப்ப இது இடியாப்பம் புழியருதுமே அந்த மரக்கட்டைல தா நா வெச்சிருக்கே நீங்க வெச்சிருக்கறது இரும்பா இல்ல ஆ மரக்கட்டையா ஆ நீங்க மரக்கட்டைல யூஸ் பண்ணி பாருங்ளே சூப்பரா இருக்கு மரக்கட்டைலியு கொஞ்சோ சோம்பேறி தனப்படாம இதுலியே நீங்க பண்ணி பாருங்களே அதுவுமே நல்லா இருக்கு நல்ல சாப்ட்னஸ் குடுக்குல்ல அது க்காக சொல்றே நம்ம ஒண்ணு சாப்பறது கூட நம்ம ரெண்டு சாப்பணுனு தோணு கொஞ்ச அழு ப்ப பாக்காம இது வந்து நார்மலா எனக்கு அது நானு செய்வந் தா எப்பயாது செய்வே அடி க்கடி அந்த மாரி செய்ய மாட்டே ஆனா எனக்கு இடியாப்போ புழியிறது ரொம்ப புடிச்ச விஷ்யோ அதனால
கண்டிப்பா நீங்க சொல்ற மே மொறய நா வந்து பின்பற்றன் தோழி இன்னைக்கு நேரமின்மை காரணமா நம்ம அடுத் து தொடர்புல நம்ம கால் பண்ணுவோ ஆ ஓகே ஆ நன்றி சேரி நன்றி தோழி